கால நண்பா
காலை காலை வணக்கோ நண்பா ஞாயிறு வணக்கோ நண்பா
ஞாயிறு ஸ்பெஷல் என்ன நண்பா
இங்க ஒண்ணு இல்லிங் நண்பா காய்கறி சாப்பாடுதா அப்பா செஞ்சிருக்காங்க அம்மா ஊருக்கு போய்ட்டாங்க நானு அப்பாவு மட்டுந்தாங்க அப்பா இப்ப வேலைக்கு போய்ட்டாங்க அங்கு என்ன சிறப்பான உணவு நண்பா
இங்க ஒண்ணு இல்லயே நண்பா நா பத்து மணிக்குதா நண்பா எந்திரிச்சே எந்திரிச்சு என்ன பண்லானு அப்பதா நண்பா கேட்டாங்க அவுங்க காலைல பாத்தீங்கன்னா கோதும ரவ கிச்சடி மாரி செஞ்சு அ அம்மாவு புள்ளையு சாப்புட்டாங்க நண்பா நா எந்திரிச்ச உட்னே அ வேணுன் கேட்டாங்க முட்ட பிரியாணி வேணுன் சொன்ன நண்பா அவுங்க சேரி கடைக்கு போய் முட்ட வாங்கிட்டுவானாங்க நண்பா முட்டையு தக்காளியு வாங்கிட்டு வந்தே முட்டையு தக்காளியு வாங்கிட்டு வந்ததுக்கப்றோ இப்பதா நண்பா சாப்பாடு எல்லா வெச்சு மோ போட்டு வெச்சிருக்காங்க நண்பா மத்தியானந்தா நண்பா சாப்பன்னு
பரவால பரவால நண்பா இந்த ஞாய்த்துக்கிழம வெளிய எங்கியு போறது இல்லிங்ளா ஏ வேணா விடுமுறை நாள் வேறீங்க
நா அண்ணண கூப்ட்தா நண்பா கொஞ்சோ வெளி வேலயா போகுணு நண் பா
சேரி சேரி நண்பா எப்டி நண்பா காலை சாப்பாடே நீங்க மதியந்தா சாப்பறீங்கன்னா காலைல சாப்பாட முட்றிலு தவிக்க கூடாது நண்பா அது ரொம்ப ஒரு நோயா பரவிரு நண்பா இப்ப உங்குளுக்கு நல்லாதா தெரியு பின்னாடி போவ் போவ பாத்தீங்கன்னா ஒரு பாதிப்பு ஏற்படு நண்பா சொன்னா கேளுங்க நண்பா
இல்ல நண்பா நாம் காலை சாப்பாட தவிக்கணுன் நெனைக்கில நண்பா ஆனா அப்டி மெய் மறந்து தூங்கிட்டே நண்பா
அ நண்பா இப்ப நீங்க வந்து தூக்கோ வந்து எட்டு அவர்ல எட்டு மண் நேரத்துலிந்து ஏழு மண் நேர தூங்குணா போது நண்பா நீங்க பத்து மணி வரைக்கு பதினோரு மணி வரைக்கு தூங்குனிங்கன்னா நாளேப் முடிஞ்சுரு நண்பா பாதி நேரமே உங்குளுக்கு இல்லாம இல்லாம போயிரு நண்பா
அ கரெக்ட் நண்பா ஆனா நா பாத்தீங்கன் வெய்ங்க நண்பா நா தூங்குனதே பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆயிருச்சுங் நண்பா
பன்னெண்டு மணி ஆய்ருச்ங்ளா ஓ உங்குளுக்கு அப்பன்னா வேல அந்த அளவுக்கு இருக்குங்க அப்ப எந்த மாரி வேலிங்க பண்ணிட்டுக்கீங்க
நா எ நண்பரோட நைட்டு ஃபுல்லா பேசிட்ருந்தே நண்பா அ ரொம்ப நாள் ரொம்ப வருடங்கழுச்சு அவர் கால் பண்ணிருந்தார் நண்பா அவர் கூட நா பேசுனதுல நா டைமே பாக்ல நண்பா
சேரி சேரி நண்பா நல்லது நண்பா இப்ப நண்பா வேலைக்கி போறீங்களா தொழில் பண்றீங்களா எந்த மாரி வேல போறீங்க எந்த மாரி தொழில் பண்றீங்க
நண்பா எனக்கு தொழில் பண்ணணு ஆசதா நண்பா ஆனா நா இப்பத்திக்கி நா வந்து ஒரு அது ஒரு இயந்திர ஆப்ரேட்ரா வேலைக்கு போயிட்ருக்கே நண்பா
ஓ சேரி சேரி நண்பா இயந்திர இயக்குனரா போய்ட்ருக்றீங்க
ஆம் ஆம்மாமா நண்பா
அ இதுல்ல போனா உங்குளுக்கு தேவையான வருமானம் போதுமான வருமானம் உங்ளுக்கு கெடைக்குதுங்ளா
ண்பா நானு நா மொதல் மொதல்ல நா வந்து போறப்ப எனக்கு பன்னெண்டாய்ரத்தி எரநூற்ருவா குடுத்தாங்க நண்பா இப்ப நீங்க பாத்தீங்கனா இருவதாயிரத்தி எரநூற்ருவா வாங்கிட்டு இருக்கே நண்பா ப்ப நீங்களே கணக்கு பண்ணிக்ங்க நா வருடங்கள் ஒரு ஒ நாலு வருடம் ஆச்சு நண்பா நாலு வருடத்திற்கு ஊதியம் பாத்தீங்கன்னா இருவதாயிரத்தி எர்நூற்ருவா தா நண்பா குடுக்குறாங்க நெனச்சு பாருங் நண் பா ஒரு பொருளாதார நிலை எவ்ளோ போய்ட்ருக்குது வெலவாசி எவ்ளோ ஏறிட்டிருக்குது இப்ப எ ஒரு பொருள் வாங்க முல்ல கொழந்த இருக்குது ஒ மனைவி இருக்காங்க அவங்களுக் புடிச்சத வாங்கி குடுக்கணு வெளிய கூட்டிட்டு போணு ட்ரெஸ் எடுக்கணு மருத்துவ செலவு இருக்கு பால் வாய்ங் குடுக்கணு வெஜிடபிள்ஸ் இருக்குது எத்தன இருக்குது நண்பா நீங்ளே நெனச்சு பார்ங் நண்பா இத வெ
துமான வருமான இல்ல ஆமா நண்பா ஆமா நண்பா இப்ப நீங்க சொன்னதெல்லா கரெக்ட் தா நண்பா முன்னாடி காலத்துல நம்ம அப்பா அம்மா காலத்துல பாத்தீங்கன்னா பத்துருவா இருவ்ருவா நூறுவா இந்த மார்தா நண்பா சம்பளமல்லா குடுத்துட்ருந்தாங்க அப்ப வெலவாஸ் சிங்கல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தாங் நண்பா இருந்துது இப்ப பாத்தீங்னா வெலவாசி கிடுகிடுன் ஏறிட்டே இருக்குதுங் வருஷ வருஷோ ஏறிட்டுதா இருக்குது எறங்குன பாடே கெடையாதுங்க ஆனா இந்த வருமானமு அதே மார்தாங்க இப்ப வர்றவங்களுக்கெல்லா பாத்தீங்கனா ந நீங்க சொன்ன சம்பளமே எல்லாத்துக் புதுசா வரவங்களுக்கே இந்த மாரி குடுத்தாங்கன்னா பழையாளுகளுக்கு அதே மாரி ஏத்தி குடு குனுங்க அதுவு குடுக்க மாட்டேகிறாங்க என்னங்க பண்றதுன் தெரிலீங்க நானு இந்த நெலமையிலதாங்க இருக்கறே
ஆனா வேலைக்கு போறவங்கல்ல வேலயே விட்டே வெளிய போவ் முடியாத அளவுக் பண்ணிர்றாங்க
இப்ப எனக் புரிலீங்க
இப்ப நம்ம வேலைக்கு போறம்னா உங்குளுக்கு இருவதாயிரோ இருவத்தஞ்சாயிர்வா குடுக்கறது இல்லீங்க எடுத்த ஒன்னே பன்னெண்டாயிர்ருவா இந்த ஆயிர்ருவாய் முடியாத நம்மல வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா வேல செஞ்சி ஒரு ஆயிர ரூவா குடுத்து நம்மள பூஸ்டப் பண்ணி மறுபடியு ஒரு ரெண்டாயிர ரூபா குடுத்து அத அப்புடி குடுத்து குடுத்து அப்டியே மக்கள வந்து அப்டியே இது பண்ணிட்டு இருக்காங்க அவே
இப்பங்க ஒன்னு இல்லைங்க இப்ப நம்ம வேலைக்கு போனோம்னா அங்க எ எட்டு மணி நேரம்னா எட்டு மணி நேரம் பாத்தீங்கன்னா அங்கயே அடைஞ்சிதா இருக்கனுங்க இதே நீங்க ஒரு தொழில் பண்ணீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நம்ம வேலைய பண்ணாலுமே ரெண்டு மணி நேரம் நம்ம வெளியே போயிட்டு வந்தாலுமே நம்மள யாரும் கேக்கபோ றது கெடையாதுங்க அது நம்ம தொழிலுங்க நம்ம சம்பாறிக்கணு இவ்ளோ நேரோ நம்ம வேல செஞ்சா நம்ம நம்ம இன்னைக்கான அ வருமானம் வந்துரோ போது அப்டின்னு நெனைச்சோம்னா நம்ம நா எட்டு மணி நேரம் செய்ற வேலைய நாலு மணி நேரத்துல செஞ்சிட்டு நம்ம வருமான எடுத்துட்டு போகலங்க ஆ ம் இதுல்ல சொந்த தொழில்லா சுதந்திரம் இருக்குங்க வேலைக்கு போனா சுதந்திரமா இருக்காதுங்க.
ஆமாங்க அ உம் சட்டம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சட்டம் பண்ணுவானுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திட்டு வாங்க திட்டு வாங்கிட்டு வேலை செய்யணு அத மறைச்சிக்கிட்டு வேல செய்யணு அதெல்லாம் நெனைச்சி பாருங்க காசு இந்த மாசோ ஃபுல்லா வந்துச்சினாலும் கையில வந்த ஒட்னே காசு காரஞ்சிருதுங்க. ஏன் நமக்காவது எதுவு வாங்க முடியாது நம்ம பிள்ளை ஆசையு நெறைவேத்த முடியாதுங்
கண்டிப்பா கண்டிப்பாங்க எங்க அது இல்லாம உள்ள பாத்தீங்கன்னா நெறைய நடக்குங்க அவன் ஒருத்தன தள்ளிவுட்டு மேல வர்றதுக்கு பாப்பாங்க ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு இது புடிக்கறதுக்காக பாத்தீங்கன்னா ஆமாஞ்சாமி போடுவாங்க நமக்கு அந்த ஆமாஞ்சாமியும் புடிக்காதுங்க அவன் சொன்னத தப்புன்னு தப்புனா தப்புன்னு சொன்னோம்னா நம்மளவுட்டு வேலையவுட்டு தூக்குறக்கு பாப்பாங்க வேலைய கஷ்டமான வேலையை குடுப்பாங்க நம்மளா வெளியே வர்றதுக்கான முயற்சிகள எடுப்பாங்க நெறைய நடக்குதுங்க இந்த மாரி தொழிலுக்குன்னு வந்தாவே வேலைக்குன்னு போயிட்டாவே ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தாங்க உண்மையாலுமே.
நா உண்மையா சொல்றேங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கை தாங்க அது.
ஆமாங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும் நம்ம வாழ்க்கைய நம்ம வாழணும்னா தொழில் பண்ணுங்க அது கஷ்ட் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல இஸி சுத்தமா எடுத்து பண்ணிக்கங்க.
இப்ப நீங்க வந்து வேலைக்கே போறிங்கன்னுவைங்க இப்ப கூட ஒருத்தரும் உங்க கூட நல்லா சகஜமா நல்லா பேசுறாருங்க உங்க ஃப்ரெண்டு் அவ்ளோ பெரிய ஃப்ரெண்டு புதுசா வேலைக்கு போய் தா நீங்க பழக்கமாயிருக்கீங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பழக்கன்னுவைங்க. ஊருக்கு போயி கா உங்களுக்கு அவருக்கு ஒரு ஆயிர ரூபாய் இன்கிரிமெண்ட்டு போட்டு உங்களுக்கு ஐயாயிர ரூபா இ்ன்கிரிமென்ட் போட்ட அந்த ஃப்ரென்ஷிப்பே கட்டாயிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவரு யாருன்னு உங்களுக்கு தெரியுங்க
நல்லதுங்க உண்மதாங்க இந்த மாரி நெறைய பக்கம் நடந்துட்தா இருக்குங்க என்ன பண்றதுங்க அவங்க எதுக்காக அப்படி பண்றாங்குன்னு தெரியாதுங்க.
உழைப்புக்கான ஊதியம் குடுக்குறாங்க அதான் ஆனா எதிரியா பாக்குற நல்லா நண்பனா இருக்குறாங்க உடனே ஒரு காசுக்காக எதிரிய மார்றது என்னங்க
ஆமாங்க என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒன்னும் சுத்தமா புரியலைங்க.
நானும் பல பக்கம் பாத்துட்டேங்க என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐநூறு ரூபா இன்கிரீமெண்ட் போட்டாங்க எனக்கு ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா போட்டாங்க அவன் பேசறதே இல்லைங்க என் கூட
பரவாயில்லைங்க. ஆனா இந்த மாரி நண்பர்களு நமக்கு தேவை இல்லைங்களா
அதுதாங்க நான் முடிவு பண்ணிட்டேங்க இது மாரி நண்பர்கள் வேணா கஷ்டத்தப்ப யாரு கூட இருக்கா அது மாரி நெனைச்சிட்டு நா நண்பர்கள அது மாரி வெச்சுக்கிறேங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சும்மா அது வெச்சிருக்கேன் இது வெச்சிருகே அந்த சீன் போட்றது அதுக்கப்புறம் பாத்தீனா உங்கிட்ட இது கூட முடியாதா என்ன மாரியே நீயி தே அந்த இது மாரில்லா சொல்றப்பல்லா எனக்கு வந்து இரிட்டேட் ஆகுறங்காட்டி எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணி நான் வந்து அப்படியே இருந்தலாம். யாராச்சும் ஒருத்தர் இருந்தா போதுங்க எனக்கு அப்படி முடிவு பண்ணிட்டு நான் தனியாதாங்க இருக்கேன் இப்பல்லாம்.
ம் நல்லதுங்க ஏனா ஏன்னா நமக்கு வந்து கஷ்ட காலத்துல யாரு கூட இருக்காங்களோ அவங்கள தாங்க நாம்ம கூட வெச்சிக்கணு ஆனா நமக்கு ஒரு கஷ்டங்குப் போது பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டத்தை பாத்து சிரிக்கிலனாலும் பரவாயில்ல சரியாயிடும்னு சொல்ற மாரி இருந்தாலும் பரவாயில்லங்க நண்பர்கள்னாலே நண்பர்கள் தாங்க ஆனா கஷ்டோன்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஏ நீ இப்படி பண்ண நீ உனக்கு அப்படித்தா ஆகும் இப்படித்தா ஆகும் நம்பள குறை சொல்றவங்க பாத்தீங்கன்னா நமக்கு தேவையே இல்லங்க
ஆமாங்க இப்ப நீங்க ஒரு ஒரு பைக் எடுக்கிறீங்க ஒரு கார் எடுக்கிறீங்க இப்ப இப்ப வந்து எங்க நண்பே நம்ப நண்பே நா அவேங்கிட்டயே வந்து சீன் போட்றப்ப எப்படிங்க இருக்கும் அவரு நெனைச்சா இப்ப வாங்க முடியாம இருக்கலா அதுக்கப்புறம் பி எம் டபிள்யூ ஆர்டி டி அதுக்கப்புறம் பாத்தா ரோல்ஸ்ராய்ஸ் அது மாதி எல்லா எடுக்குற ஸ்விச்சுவேஷன் வச்சினா இவரு திருப்பி பண்ணா எப்டிங்க இருக்கும் அவருக்கு இவருக்கு வித்தியாசம் இது அதெல்லா சொல்லிட்டு அவரு வந்து ஒதுங்கிட்டங்க நானு
நல்லது நல்லதுங்க இந்த மாரி இதெல்லா நானு இப்ப கேள்விப்பட்டு இருக்குறேங்க. இப்ப வந்து அவனால முடியுதுங்றதுனால அவே வாங்க சொல்றாங்க முடியாதவங்கள் பாத்து நம்ம கேலி செய்ய கூடாதுங்க ஆனா அந்த கேலி செய்றோ ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க வாங்குனத விட பெரிய பெருசு சா வாங்கிட்டு வந்து நிக்கும் போது அவு மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சிக்குவாருங்க
மூஞ்சி எங்க வைக்குறதோவிட திருப்பி கேட்டா என்ன நடக்கும்னு நினைச்சி பாருங்க அவங்களுக்கு இவங்களக்கும் வித்தியாசம் இருக்காதுங்க நம்ப பேசவே கூடாது சைலன் ட்டா இருந்தாலே அவங்களுக்கே அவங்களுக்கு எஃபெக்ட் தெரியுங்க
ஆமாங்க நம்ம வந்து அமைதியான முறையில காரி சாதிச்சுட்டு போயிறணுங்க நம்ம அமைதியா இருக்கறத பாத்தே அவுங்க கொஞ்சோ அ மனசு சங்கடப்படுவாங்க
நாளா இப்படிதாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த நாள்ல இது வாங்கணும் இந்த டேட்ல இது வாங்கணும்னா அதை வாங்கியே திருவேங்க
நல்லது நல்லதுங்க பரவாயில்லைங்க இந்த மாதிரியும் உங்களுக்கு மனநிலை இருந்தாலே நீங்க நெனைச்சதுன்னு சன் கண்டிப்பா சாதிக்குங்க
அவுங்க ஆலுங்க
ஆமாங்க ஆமாங்க
சேரிங்க இங்க மழை இன்னும் வருதுங்கள
இங்க மழை இப்ப கொச கொசனு பேஞ்சிட்டு தாங்க இருக்குது அங்க எல்லா மழை இருக்
இங்க மழை வந்துட்டே இருந்துச்சுங்க திடீருனு பார்த்தா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சுங்க கொஞ்ச நேரம் அப்படியே வெயில் அடிச்சுட்டு சரி வெளியே போல போறப்பா மழை கூடே சேர்ந்து வெயில் அடிக்குதுங்க
சேரி சேரிங்க நல்லதுங்க ஏங்க மதியம் தா சாப்ட போறீங்களா
ஆமாங்க மதியம் தாங்க இனிமேல் தாங்க சாப்பணும் விசில் இப்பதாங்க வந்துருக்கு வந்ததுக்கு அப் பறம்தாங்க சாப்பணும்
சேரி சேரிங்க பரவாயில்லைங்க வெளிய எங்கேயும் போலங்களா அ குடும்ப கு குடும்பமா வெளிய எங்கயும் போய் கூட்டிட்டு போல
இல்லைங்க இப்ப பைக் இருக்குதுங்க அண்ணன கூப்புட்டு போய் பெட்ரோல் அடிச்சு ட்டு வரணுங்க பெட்ரோல் எத்துட்டு அண்ணன கூப்புட்டு போய் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்புறம் வரப்ப ஏ டி எம் ல இருந்து ஒரு ஐயாயிரம் ரூவா எடுத்துட்டு வரணுங்க
செரிங்க செரிங்க
ட்டு வேல இருக்குங்க அதை மட்டு எடுத்துட்டு வந்துட்டுன்னா வேற வேலைல்லா ஒன்னும் இல்லைங்க
ஓ நல்லது நல்லதுங்க
அதாங்க என்ன ஒன்றனு தெரியலங்க நீங்க எங்கயு போலீங்களா
போலைங்க மழை பெயுங்க மலைக்குள்ள ஏங்க எங்கயே ஒறது சாய்ந்திரம் நேரமா இதொ ஒன்னு பாக்கலாங்க
என்ன படங்க பாக்ற ஏதாச்சு படங்கெது பாப் ப்பீங்களா நீக்கி
நண்பா இன்னைக்கு படோ எதுவும் பாக்குறது எதுவு தெரியலங்க நண்பா இந்த சூர்யா படோ இதெது வந்துனா பாக்கலாம்ங்க நண்பா ஏன்னா அந்த படம் தா இன்னு பாக்கலீங்க
நண்பா எடுத்தோடனே அந்த படம் வராது நண்பா அந்த படமே முன்னூறு கோடி நானூறு கோடி தாண்டி போயிட்டு இருக்கலாமெ நண்பா
ண்பா நல்லது நு நண்பா ஏன்னா சூர்யாக்கு இப்டி ஒரு வசுல் வசூல் வர்றதே ஒரு சாதனதா நண்பா
கரட்டு தான் ஆமாண்பா கரட்டுதாண்பா
வேற படோ எதுவு பாக்குற மாரி இல்லீங்க
வேற எந்த படம்மு
ன்மே முன்ன மாதிரி வரமாட்டேங்கங்க நல்லா இயிதாங்களா
உம் சேரி விடுங்க நண்பா ஏதோ நல்ல படோ வந்துச்சுன்னா சொல்லுங்க நண்பா இந்த அந்த வெளிநாட்டு படோம் எல்லா வருதுல்ல நண்பா அது மாரியலா எது இல்லயா நண்பா
நம்ம வெளிநாட்டு படோம் பாத்தீங்கன்னா நா அதிகமா பார்த்தெல்லா பாத்தீங்கன்னா ஜேக்கி சேண்ட பரூஸ்லி படோ அந்த மாதிரிதான் பாப்பணுங்க இப்ப வர்றோதலா எங்கிங்க ஏன்னா இந்த மாரி இந்த பேய் படோ அந்த மாதிரி எலா பாப்போங்க அதிகமா விரும்பி பாப்போங்க
நண்பா இப்ப ஒரு இந்த நா ஒரு படோம் ஏத்துனனுண்பா ஒரு படோன்னு ஏத்தணுண்பா என்னமோ பேய் படணும்பா மம்மின்னு சொல்லி ம்பா
செரி நண்ம்பா
செரி நீங்க பாருங்க நண்பா நல்லா இருக்கு நண்பா
நீங்க பாத்துட்டீங்களா நண்பா
ஆஹ் நா ல்லா பாத்தச்சு நம நானும் மனைவில பையனோட சேந்து மொத்தமா மூணு பேரும் உட்காந்து பாத்தோ நல்லா இருந்துச்சு நண் ஓரளவுக்கு பரவால ண்பா
பரவல பரவ பரவல நண்பா நானு அது ஏன் ந்த இணையில இருந்து நா ஏத்தி பதிவிறக்கம் பண்ணி நான் பாக்குறேன் நண்பா அப்பனா உங்களோட இது சொன்ன நீங்க சொன்னதுக்காக நா அத பாக்குறே நண்பா நல்லா இருக்குன்னு தான் நெனக்கிறே நண்பா
ஓகே நண்பா இங்க ஏதோ பட்டாசுல்லா வெடிக்கிறாங்க நண்பா
ஆமா நண்பா